கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
நா செரிங்க
சும்மாதா இர்க நீங்க
அம்மா நானு சும்மாதா இர்கே சா உம் நானு சும்மாதாங்க இர்கே சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே ஆ சாப்ட்டே நானா மாங்கா மாங்கா சாதம்
மாங்கா சாதமா எப்டிங்க செஞ்சிங்க தென்னங்க அம்மா செஞ்சாங்களா
அம்மா செஞ்சாங்க
எப்டி செஞ்சீங்க அம்மா செஞ்சாங்ளா நா கூட நீங்க செஞ்சிட்டீங்ளோ நெ
இல்லேல அம்மாதா செஞ்சாங்க
ம் அப்டிங்ளா அக்கா த தங்கச்சிங்கெல்லா தம்பி எல்லா எங்க போயிட்டுருக்காங்க ஸ்கூல் போயிட்டாங்ளா
எல்லா படத்துக் போயிட்டாங்க அ
தன்யா இருக்கீங்க அப்போ போர் அடிக்கோல உங்குளுக்கு ஆ படிச்சு முடிச்சுடீங்ளா படிச்சிட்டுருக்கீங்ளா கல்லூரி முடிச்சிட்டீங்ளா பரவாலங்க கல்யாண ஆயிடுச்சுங்களா உங்குளுக்கு
உன்னோ இல்ல இனிமேதா
அப்டிங்ளா செரிங்க தம்பிலா ஸ்கூல் போய்டானா சேத்துடீங்ளா தம்பிங்ல ஸ்கூலுக் கே
ஆ போயிட்டா
உம் செரிங்க எப் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டுருக்காங்க பஸ்க தம்பிங்க தங்கச்சிங்க எல்லா
தம்பி வந்து சிஸ் ஆ இரண்டாவது படிக்றா
உம்
பாப்பா வந்து ஒன்பது அதாவது இன்னொரு பப்பா ஏழாவ்து
அ அப்டிங்ளா சேரிங்க இப்போ நீங்க கால் ப அப்ப நீங்கதா ஃபஸ்ட்டு பொண்ணுங்ளா வீட்ல
ஆமா
ஆ ஹ அப்பாய் அப்பா எங்க இருக்காங்க வீட்ல இருக்காங்லா வேலைக் பேயிர்க்காங்ளா அ அப்டிங்ளா சரி நீ இரும்றீங்க ஒடம் செரி இல்லிங்ளா உங்ளுக்கு ஏ என்னாச்சு
ஃபிவர் கோல்டு காஹ்ஃப் தா
அ அப்புடிங்ளா ஹாஸ்பிட்லுக்கு இப்ப மருத்துவமனைக்கு போனீங்ளா
ஆ
ஆ ஹ மாத்தரலா குட்த்துர்ப்பாங்ளே
குட்த்தாங்க
சாப்ற்றிங்ளா டைம்க்கு இல் அப்புட்லா இர்க்கீங்ளா
சாப்புற்ர
ஹா ஹ ஒரு நாளிக்கி தோப்புலத ஆ ஆ தேங்காய் சாப்பாடு செஞ்சு சாப்டலாம் தே தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிலாம் வரிங்களா?
ஆஹ் வரேன் எங்கே
எங்க நீங்க மாங்காதோப்பு இருக்கிங்களா பக்கத்துல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லா பள்ளி கூடத்து லாம் லீவு விட்டறோம் லீவ் விட அப்டிதான் பசங்கள கூட்டிட்டு போய்ட்டு உக்காந் எல்லாம் எல்லாரு வீட்லருந்தும் அரிசி பருப்பலா எடுத்து வர சொல்லலாம். எடுத்துட்டு வர சொல்லி நாமளும் செஞ்சு சாப்பலா சரிங்களா
சரிங்க
ம் நீங்களும் எடுத்துட்டு வாங்க, நீங்களும் வாங்க ஃபிரியா ஃபிரியாதான இருக் ஏனா வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? ஆ அப்டின்னு வாங்க செஞ்சு சாப்பலாம் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்றமா சரிங்களா
சேரி
ஆ அப்பறம் என்ன பண்ணிட்டிருக்கீங்க?
நான் உங்க கூட பேசிட்டிருக்கே
சரிங்க ஸ்கூலெல்லா முடிச்சிட்டுருக்கீங்க கூல் லைஃபே நல்லா இருந்ச்தானாங்க உங்களுகு குளே குளே வ்ளோ ஜாலியா இருந்சுல நம்ம அப்டி இருந்ருகலாங்க எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம ஜாலியா இருந்ச்சிங்க இபப் பாருங்க இது எவ்ளோ கஷ்டமா இருக்குது ஸ்கூல் லைஃப் ப்ளே பள்ளிகூடத்லே ரொம்ப என்ன ஒரு நிம்மதியா இருந்துசுல அப்போ
ஆமா
டூஹன்ட்ரன் உங்ளுகு உங் உங்ளுகு ஸ்கூல் மிஸ் பண்றீங்களதான நாங்க பச்சுனுகு போதெலா சாப்பாடெல்லா சரிய என்னங்க ஆ ஏன் என்ன ஆச்சு அடிச்சீங்களா ஆ ஆஹ் அப்ப உங்குள்து மேரே எங்க செட்லியே எனகுதா இன்னு மேரேஜ் மேரேஜ் ஆகாம நிம்மதியா இருகே மேரேஜ் ஆனாலே ரொம்ப கஷ்டொ அதனாலதா இப்பதா கொஞ்சொ நிம்மதியாற்க்கு என் ப்ரென்ஸு யாருகு கால் பண்ணாலு கல்யானஆயிட்டு ரண்டு கொழந்தைங்க இல் ஒரு கொழந்தைங்னா வெச்ருகாய்ங்க அவுங்க அவுங்க அப்டிங்ளா செரிங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எங்க கல்யாண ஆனதகு அப்றமா ஃபோன் கூட பண்றதல்ல எப்பப்ப பண்ணுவாங்க ஆன நல்லா பேசுவோ ஏ புதுசா பேசுற மாரி பே பேச மாட்டோ எ எப்வுமே பேசி பழகன மாரி பேசிடே இருபோ அத பத்தி பேசறதில்ங்க காலேஜ்ல நண்பர்கள் இருபாங்‌ பாத்தீங்ளா அவங்ககிட்டதா பேஸ்ரனே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதோ ரண்டு பேர்கிட்டதா இருக் க்கு நம்பரு வேற யாருகிட்டைமே இல்ல
ஆஹ்
உம்ம் உங்களுக்கு பிரின்ட்ஸ் சர்க்கள் இருக்காங்களா பண்றாங்களா போனலாம்
எதுக்காங்க பண்றாங்க
ம் பேசுறீங்களா எல்லா வேலைக் போயிட்டு இருக்காங்களாமா இல்ல வீட்ல மேரேஜ் ஆயிடுச்சுங்களாமா
பாதி பேருக்கு ஆயிக்கு பாதி பேர் இருக் க்காங்க வீட்ல பாதி பேர் ஜாப் போறாங்க
அப்டிங்ளா சரிங்க
ம்
நம்ப நம் நம்ப அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது எப்டி இருந்துச்சு, செடிலா நம்பதான வச்சுட்டு இருந்தோ செடி எல்லா இருந்துச்சு இப்ப போய் பாத்தா அப்டியே காடு மாரி வளந்திருக்குங்க அந்த ஸ்கூலு பாக்குறதுக்கே நல்லா, ஆ அங்க போனா கொஞ்சோ நிம்மதியா மனசுக்கு நிம்மதியா கொஞ்சோ ஆறுதலா இருக்கு என்னதா இருந்தாலு ஆயிரந்தா இருந்தாலு நம்ப படிச்ச ஸ்கூல் இல்லிங்களா அதனாலதா உனக்கு எப்டி அந்த ஸ்கூல் போனா நல்லாதான இருக்கு
ஆ
ஹலோ கேக்குதுங்களா உங்களுக்கு ஆ எனக் கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ இப்ப அதே ஸ்கூல்லா தான் எல்லாரும் படி கிரா
ஆமாங்க நான் படிச்சிட்டிருந்தப்ப இப்ப கொஞ்ச நிம்மதி தியாவும் நல்லாவும் இருந்துச்சு ஆனா இப் இப்ப இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அவ்வளவும் அடிக்கிறதில்ல யாருகிட்டேயும் அதிகமா பேசுறதுல்ல அதனாலதான் ம் நல்ல வேள அவன் படிச் படிச்சிட்டு இருந்தப்ப எவ்வளோ இங்கிலீஷ் சாரெல்லாம் எவ்ளோ நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல இங்கிலீஷ் சார் பேசுவாருன்னு வச்சுக்கோயேன் கத கதையா ஆ பேசுவாரு ஆனா சூப்பரா லெஸனெல்லா நடத்துவாங்கல்ல ஆமாங்களா பாப்பாங்கெல்லா அங்க தா படிச்சிட்டு இருக்காங்களாம்மா
ஆமா
அவரு நல்லா நடத்துவாரு ஆனா கதன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா லப லப லபான் கதையேதா பேசிட்ருப்பாருல்ல ஆனா நல்லாருக் கு ஸ்டோரி கேக்குற்த்துக்கல்லா ஆ
அவுங்க லைஃப் ஸ்டோரியே அப்டி சொல்லுவாங்
ஆமாங்க மேக் சொல்ல சொல்லவே வேணா அவரே கு நம்ம ஒருஸ் சிரிக்கவே மாட்டாருல்ல அவரு எப் எப்பமே உர்றுனுதா இருப்பாரு சிரி அவர் சிரிச்சி நா பாத்ததில்லங்க நீங்க பா்த்ருக்கீங்களா எப்பயாச்சு ம் நா ஒரு நாள் கூட அவரு சிரிச்சி பேசுனதில்ல ஃபஸ்ட் டைம் ஆ அப்டிங்களா நா
அ அப்டிங்களா ம் நாங்களா அப்டிதா பசங்க சுத்திட்ருந்தாங்க இன்னக்கி சனி பாத்தீங்ளா அப்போ ஒக்காந்துட்டு இருந்தப்போ நாங்கல்லாம் பேசி சிரிச்சிட்ருந்தோ அவுங்க அப் போதா பஸ் ஸ உட்டு எறங்கி வந்தாங்க ரோ நீங்க ரோலுக்கு கொஞ்சுக்கு போட்ல சத்தொ நாங்க போட்டது வந்து கோவத்துல வந்து அடிச்சாங்க பாருங்க எல்லாருக்மே அடி ஆ பயங்கரமா அடி ஒரே அடிதா பயங்கரமா அடி பாருங்க பயன்டாய்ங்க
நாங்க நாங்களு ந சண்டேல்லா பெஷல் காஸ் வப்பாங்க கண்
எங்களுக்கெல்லா சண்டே இருக்காதுங்க
எங்களுக்கு பப்ளிக் எக்சாம் அத்னால சண்டே வச் வச்சிருந்தாங்க பப்ளிக் செக்சாம் முன்னாடி
ஆ ஹா அப்டிங்களா நீங்க ஒ ம் ம் சண்டேலா வெக்க மாட்டாங்க சாட்டடேதா வப்பாங்க அதுவு எங்க தமிழையா ஒக்கார வெப் தமிழையா கூட்டிட்டு வந்தாங்கனு வச்சுக்கோயே அவுங்க எங்களுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க
ஆ ஹா
போட்டுட்டு வராதீங்க கலர்ட்ரஸ்ல போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னுவாங்க ன்னாலும் ஜாலியா தான் இருக்கும் அவங்க எல்லாமே எங்களுக்கு எல்லாம் வாங்கித் தருவாங்க பிஸ்கெட் வாங்கித் தருவாங்க புட்டு வாங்கிட்டு வருவாங்க வட வாங்கிட்டு வருவாங்க நல்லா சாப்பிட வைப்பாங்க நம்ம சாருக் எல்லாம் எங்க தமிழய் வந்து சாப்ட வப்பாங்க அதே மாயி நல்லாவும் நடத்துவாங்க நல்லாவு நடத்துவாங்க எல்லாரு கதையும் பேசுவாங்க நல்லாதா இருக்கும் ஃப்ரீயாவு விடுவாங்க அது நம்ம படிச்சி செட்டு எக்ஸாமத் தெரியுமோ விடுவாங்க நல்லாதா இருந்துச்சு சோசியல் மிஸுமு சொல்லவே வேணா தினம்மு டெஸ்ட்தா வெப்பாங்க ஆமாதானங்க
எங்களுக்கு எய்த்து வரயுந்தாருந்தா அப்றொ பொய்ட்டாங்க அவங்க
அ அப்டிங்ளா தப்பிச்சிட்டிங்க நீ சந்தோஷ்ப்படுங்க எங்களுக்கெல்லா தினம்மூ டெஸ்ட் வெப்பாங்கங்க தினமு
எங்களுக்கு எய்த்துல சரியான அடிதா எங்களுக்கும் தினமு வெப்பாங்க டென்மார்க் கொஸிட்டினு ட்டேருப்பாங்க
து நீங்க நெனைச்சு பாருங்க நாங்க டென்த்து அப்ப எங்ள நீங் நெனைச்சுப் பாருங்க நாங்க எப்டி கஷ்டப்பட்ருப்போனு
அட டென்த்துக்கு வச்சிருந்தாக் கூட பரவாயில்ல எய்த்துக்கு வச்சு சாவடிச்சாங்க பாத்திங்ளா
ரிட்டைட் ஆயிட்டாங்ளா அவ்ங்க
ஆஹ ஆ
அப்டிங்ளா சரிங்க அதனாலதா பொயிட்டாங்களோ என்னவோ ஃபர்ஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க அந்த எட் அவுங்க கணவன் இறந்ததுனால அதுக்கப்றமா அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க அவுங்க மனைவி
ஆஹ் தெரியு சொன்னாங்க
ஆஹ் அவுங்க ஹஸ்பண்ட் எறந்துட்டாங்க இல்லைங்களா அதனால அந்த எடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இப்ப யாருங்க இருக்காங்க இப்ப சோஸ் சில்க்கு
இப்போ நே நாங்க டென்த் படிக்கும் போது சாருங்க யாரும் இல்ல
உம் இப்ப போட்ருக்காங்ளாமா உம்
இப்ப யாரு இருக்காங்கன் தெரியல மேம் இருக்காங்கன் சொல்லிட்ருந்தாங்க யாருன் தெரியல அனா நாங்க படிக்கும்போ சோசியல்க்குன் யாருமே இல்ல
அப்பயா அப்ப நீங்க எப்புடிதா படிச்ட்டு வந்திங்க வெளியே எக்ஸாம் எப்டி எழுதுனிங்க
அதுக்கன் வேற ஸ்கூல்ல இருந்து இது பண்ணி வர வச் ச்சிருந்தாங்க அவுங்க ஒ ஒன் வீக் டூ டைம்ஸ் அந்தமார் வந்து எக்சாம் அந்த மாரி வச்சுட்டு லெசன் எடுத்துட்டு பொய்டுவாங்க அவங்களுக்கான்டியே ஒன்டே ஃபுல்லா இருக்கு அதுல நாங்க
ம்
நல்லா இருந்துச்சு அப்யு எந்த ஃபர்ஸ்ட்டு மார்க்கே ச சோசியல்ஸ்
அப்டிங்ளா பார்ரா பரவால்லிங்களே எவ்ளோ மார்க்குங்க எடு இருந்திங்க
ஆ
எவ்ளோ மார்க் எடுத்திங்க ச சோசியல்ல
எயிட்டி எயிட் எடுத்துருந்தே
ஆ எனக்கு ரொம்போ புடிக்கோ அங்க எங்கள கேப்பாங் பாத்தீங்ளா நா வந்து பப்ளிக் எக்ஸாம்லே தொண்ணூத்தி ஏழு மார்க்கு தொண்ணூத்து ரெண்டு மார்க் எடுத்தங்க
ஆஹா
எனக்கோ அது புடிக்கோ ஏன்னா தினமு டெஸ்ட் வெப்பாங்களா அவ்ங்களே எல்லாமே பாஸ் ஆ மாரி கெல்லாமே டென்மார்க்கு ம் டென்மார்க்கு தெருவி வெப்பாங்க ஒன் மார்க்கு வாய்லிஸ் சொல்லுவாங்க அதனால எல்லாமே அவ மேப்பு மேப் ப்பு அவங்ளே சொல்லி குடுத்துருவாங்க டெஸ்ட்டு வெப்பாங்க அதனால எல்லாமே நாங்குளோ ஆ காலக்கோல் டு மேப்பு அதெல்லா அவ்ங்ளே சொல்லி குடுத்துருவாங்க அதனாலே கொஞ்சோ ஈஸியா தா இருந்துச்சி கஷ்டோன்னு ஒண்ணு இல்ல அந்த மேம் பரவால்ல கொஞ்சோ நம்பளுக்கு ம் அ அவ்ங்க இல்லாதனால தா கொஞ்ஜோ ரிஸ்க்கு ம்
இப்ப எப்டி நடத்துறாங்கன்னு தெரில
தெரியலேங்க பசங்க ப்பதா கேக்கணும் என்னென்னு சயின்ஸ் சாரெலா சொல்லவே வேணா அவுங்களும் நடத்துவாங்க ஆனா அடிப்பாங்க பாருங்க கால்ல தா அடிப்பாங்க எல் டான்ஸ் ஆடுவாங்க அந்த பசங்கெல்லா ம் நாங்ளோ இத நா வாங்க மாட்டங்க நா அதிகமா யார்கிட்ட வாங்குவேன்னா இங்கிலீஸ் சார் கிட்ட ஆ ஆங்கிலம் சார் கிட்டயு மே கணிதம் கணிதம் சார்கிட்டயு ந்தா வாங்குவே நானு அதிகமா நானு
நா வாங்கறது சயின்ஸார் கிட்ட மட்டுந்தா
ம் நா வேற யார்கிட்டயு வாங்கமாட்டே அவுங்க ரெண்டு பேரு கிட்ட மட்டுந்தா அன்னிக்கு ஒரு நாள் மட்டு அறிவு சார் கிட்ட மட்டு ஒரு நாள் வாங்கன ஏதோ ஒன் பண்ணிடீங்க சொல்ட்டு அதுக்கு மட்டு இப்படி தான் அடிச்சாங்க மத்தவங்கெல்லா அடிவாங்கறது பாத்துட்டு சிரிப்பீங்க கால்ல டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா. காலு அது சிரிப் சிரிப்பா வராது. பாக்குறப்போ நம்மளுக்கு ஹஹாஹ.
ஆ நா ஒரு டைம் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்லனு அடி ச்சாரு மண்டையிலே ஒண்ணு வச்சாரு.
ஆ அப்டிங்ளா ஆனா நல் ல சொல்லித்தருவாங்கல்ல யாரயு அ ப்படி அடி கிறனாலதான நாம நல்லா படிச்சோ. அவங்க நம் நம்பள அப்படி பண்ணதுனாலதான நம்பளு நல்லா படிச் சோ அதனாலதா.
ஆ சரிங்க.
சரிங்க வ வேல இருக்குங்களா அ சரிங்க. நீங்க பாருங்க சரி
ஆ சரி